ஆ ஆ இப்ப கேக்குதா ஆ இப்
ஆ இப்ப கேக்குதுக்கா கேக்குதுக்கா
சேரிணா ஆ சேரிணா ம் பண்ணி பாருங்க அப்டி நீங்க பேசினா சண்ணி பண்ணுங்க ம்
செரி அண்ணாகிட்ட கேட்டிருக்கன் கொஞ்சோ கம்பெனில பேசுங்க ம் பேசிர்ற
இது பண்ட்டு எதுவு ஃபாரின போற ஐடியால இருக்கீங்ளா அந்த மாரி ஒரு சிலரல்லா ஃபா முடிச்சு கொஞ்சோ ஒர்க் பண்ணிட்டு ஃபாரின் ட்ரை பண்ணுவாங்ளே
ஆமா மேம் இப்போ ஒருத்தர் அண்ணா ஃபாரின்ல ஒர்க் பண்றார் மேம்
ஓகே
அவரு வந்து மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் வாங்குறாரு
ம் ஓகே மேம்
ஒன் மந்த்துக்கு
ஒன் மந்த்க்கு ஓகே
அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்
ம், இப்ப தெரிஞ்சவங்க யாரு இருந்தா நமக்கு போறதுக்கு கொஞ்சோ
ஆ அவரு வந்து எப்டி போனாருனா மேம் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில ஷேர் வாங்கிட்டாரு இவரு
ஓ ஓ அந்த மூ அது மூலியமா போனாங்களா
ஆ இவரு கம்பெனில ஷேர் வாங்கிட்டாரு லோன் போட்டு காசு சேத்து ஒரு கம்பெனிஸ் ஷேர் வாங்கிட்டு இருந்தாலு அதுல வர்ற காசுல பாதி கமிஷன் மாரி இதுக்கு குடுத்தர்றாங்க
ஓகே ஓகே அந்தமாரி போனு ம்
ம் ஃபாரின் கம்பெனிக்குதான் இவர் ஷேர் போட்டிருக்கறது
சேரிப்பா ஓகேப்பா ம் ம் உ யாரு ம் இல்ல யாரு தெரியாம நம்ம ஃபாரின் போறதுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா இல்ல ஆள் அங்க இருக்காங்க போறது வந்து பெட்டர்
ஆமா
ஆள் இருந்தா இன்னு கொஞ்சோ தைரியமா இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்கலா இருந்தாங்கனா ம்
ம் அவர் வந்து ஒரு டூ க்ரோர் மட்டு இது லோன் எடுத்தர்றா
ம்
லோன் எடுத்துட்டு கம்பெனில ஷேர் வாங்கிரு
ஓகே ஓகே ம்
அதுக்கடுத்து வந்து உனக்கு தந்துருவாங்க மன்த்லி மாரி
ஓ அந்த மாரி ம்
அது வெச்சு நீ ஒரு டூ இயர்ஸ்லயே எல்லாத்தையு அடச்சிருவ
ஆமா சேலரி கூட வரும்போது அ நம்ம இது பண்ணிர்லா இல்ல நம்ம வாங்கின கடன நம்மளு அடச்சிடலால்ல
ஆமா மேம் வீட்ல சொன்னா யார நம்பி பண்றது அப்டின்றாங்க
ஆமா எதாவது ஒரு ஷாரிட்டி இந்த மாரி அவுங்கோ அவ்ளோ அமௌண்ட்டுங்கும்போது எதாவது கேப்பாங்கதான வெளில
ஆமா மேம் இப்டி திடீனு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா காசு இதுவாயிடு
ஷேர்ரிருந்தா ஓ ஷேர் ஹோல்டர் அந்த மாரி போறது இது பண்ணீங்ளா
ஆ இருக்கு மேம் இப்போ கம்பெனி வந்து நம்ம ஒரு கம்பெனி மேல ஷேர் பண்றனா
ம்
கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பாத்துச்சுனா அதுக்கான நம்ப இன்கம்ம குடுத்துருவாங்க நம் போட்டுக்குற காசுக்கான இன்கம்மு இல்ல கம்பெனி ஓடவே இல்ல கம் பண்ணி வந்து லாஸ்ல போயினிக்குது அப்பிடினா
ஆ
இன்னு பண்ண முடியாது நம்ப அந்த போட்ட மொதல் கெடைக்குறதே கொஞ்சோ கஷ்டமாயிரு நெக்ஸ்ட்டு
ஓகே ஓகே அந்த மாரிருக்குமோ ஆ எனக்கு அந்த ப்ராஃசிட் இருந்தடுத்துக்கு அவ்ளோதா தெரியிது இதாம் ஓகே நா கேள்விப்பட்ருக்கே செலர் வந்து போவாங்க இப்ப நீங்க சொல்ற மாரி போ போறவங்களு கேள்விப்பட்ருக்கே செலர் வந்து ஓகே லாஸாகி இருந்தா ஓகே அது சும்மா அந்த இதுல கேள்விப்படுவோம்ல அந்த மாரி பாத்துருக்கீங்ளா அதா கேட்டே உங்ககிட்ட எப்டி அதுன்டு அதா மேக்சிமம் இப்ப இங்கருந்து அங்க ஃபாரின் போறவங்க கொஞ்சோ ஓரளவுக்கு என்ன சொல்லு நீங்க சொல்ற மாரி கடன கடன அடச்சிடுவாங்க சீக்ரமா போய்
ஆமா மேம் அங்க வந்து நம்ப ச அவுங் குடுக்கற டாலர் வந்து கம்மியா இந்தாலியு நம்ம இண்டியால அது வேல்யூ
ஆமா அது அதுவா இருக்கு
நம்ம இந்தியன் கரன்சிக் மாத்தும் போது அது வேல்யுவாய்டுது
ஆ பொதுவாவே நம்ம இந்தியன் கரன்சி யோட மத்த இதுல உள்ளது வந்து கொஞ்சோ ஆ அதிகமாகதா இருக்கு வேல்யூ வந்துங்க
ஆமா மேம் இப்ப யு எஸ் ஏ டாலர் வந்து அவுங்க கிட்ட ஒரு டாலர்னா ஒன் ஒர் ரூபா மாரி நம்மளுக்கு அது தொண்ணூரூபா
ஆமா நம்மளோட இதுக்கு கூட மத்த இதோட இது
அதுனால அவுங்க ஒரு இப்ப டௌசண் டாலர் மந்த்லி தராங்கனா அது ஒரு லட்ச ரூவாய்க்கிட்ட வந்தது சேல்ரி
இப்ப எந்த இதோட க அ இல்ல ஒரு ஜென்ரலா கேக்கே எந்த இதோட கரன்சி கூட இருக் குன் தெரியுமா இங்க இங்க உள்ள இதோட இப்ப கம்பேர் பண்ணும்போது
இங்க வந்து மேம் இப்ப நம்ப இந்தியன் கரன்சி வந்து சில கண்ட்ரிஸ்லலா வந்து ரொம்ப இதுவாயிடு மேம் ஐயாருக்கு
ஆ
நம்ம இப்ப இங்கந்து டென் டௌசண் எடுத்துனு போனோனா அங்க அவுங்க கரன்சிக்கு மாத்தும் போது அது லேக் கணக்குல கூட போது சில கரன்சிலா
ம் ஓ
சில கண்ட்ரீஸ்ல
ஒகே சில கன்ட்ரீஸ்ல ஆ
ம் யு எஸ் ஏ ல வந்து இப்ப நம்ப ப நைன்டி டௌசண்ட் எடுத்துனு போனாலே அங்க வந்து வெறு டௌசண் டாலர் தா
ஆமா அது அங்க கம்மிதா ம்
அவுங்களுக்கு அது வந்துன் கம்மி
இது வந்து அந்த நல்லா இல்ல இது வந்து இந்த இந்த ரேஞ்சில் தான அதாவது இந்த வளர்ந்த நாடு வளரும் நாடுன் சொல்ட்டு ஆ ஒரு லிஸ்ட்டு இது பண்ணிருந்தாங்கலே
ஆமா மேம்
இப்போ அமெரிக்கா அமெரிக்கா இதெல்லா நல்லா ஹை ரேஞ்சுல இருக்கு ஏற்கனவே வளர்ந்த நாடு அது அதுனால அங்க ஃபுல்லா செட்டுல்டு இந்தியா வந்து உன்னு வளரும் நாடு அப்டிங்கிற ஒரு இதுல தான போய்க்கிட்டு இருக்கு
ஆமா
அதனால கொஞ்சோ கம்மி தான அப்டிதான
ம் நம்ம கரன்சிஸ்ல கன்ட்ரிஸ்க்கு எத்துனு போனாலு நல்லா என்ஜாய் பண்ட்டு வரலா கம்மி காசுலே
ம் அ
இப்ப எனக்கு எங்க சொந்த காரே ஒருத்தர் வந்து தாய்லாண்டு துபாயி
ம்
அந்த லைன்ல போயிட்டு வந்ததுக்கு ஒரு சிக்ஸ் லேக் ஆயிடுச்சு ஒன்லி டூ டேஸுக்கு த்ரீ டேஸுக்கே
ஏன்
ஏன்னா அங்க கரன்சி வந்து நம்ம கரன்சி கொஞ்சோ லோ லோ னா ஒரு மீடியம் லெவல் தா
இங்க இருக்கற நம்ம வந்து நா இப்போ சொல்ற முறை தா சொல்ற நறைய பேர் இப்போ ஃபாரின் போய் செட்டில் ஆகணு அதாவது ஒரு சிலர் செட்டில் ஆகணு அப்டின்னு நெனப்பாங்க ஒரு சிலர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்ட வந்து இங்க வந்து ஊர்ல வந்து செட்டில் ஒருக்கா ஒரு ஏதாவது ஒரு நமக்குன்னு ஒரு சொந்தமா எதாவது பண்ணிட்டு கோ இங்க செட்டில் ஆயிரணு அப்டின் நெனப்பாங்க ஆனா பொதுவாவே ஃபாரின்ல போயி இருக்கிறவங்களுக்கு வந்து இங்க எ ஊருக்கு கொஞ்சோ அடி அடிக்கடி வர முடியாதுல்லப்பா அதனால கொஞ்சோ அத ஃபேஸ் பண்றவங்களு நறைய இருக்காங்க அப்டி தான
ஆமா
எது ஒன்னு அவசரத்துக்கு வர முடியாது வந்து திடீர்னு இப்ப லீவ் இது பண்ணிட்டு வர முடியாது
ஆமாங்க
அதே மாறி அங்க இருந்து நம்ம ஒரு நாளு இது பண்ணோனா நம்ம சுட்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவுங்களு அங்க லீவ் இது பண்ண மாட்டாங்க இந்த மாறி நறைய சூழ்நிலை இது இருக்குதுல்ல
ஆமா இப்ப வந்து யு எஸ் ல வார் போய்ட்டு இருக்கு
ஆமா இன்னு அது முடி இன்னு அது எப் இன்னு அது முடியவே இல்ல எப்பதா முடியுமோ?
அதா மேம் எப்ப எங்க குண்டு போடுவாங்கன்னே தெரியாது
ப்ச் ஹ்ம்
நானு அதா மேம் பிளான் போட்ருக்க.
நல்லா படிச்சு இப்ப சேல்ரி வந்துச்சுன்னா அது நம்ம வச்சு ஒரு நெலோ மாரி வாங்கிட்டு மேம்
ஆ சொல்லுங்க ப்ரோ கேக்குதுங்க ஆ கூலி தாங்க
ஆ நா இப்ப ஐ டி ஒர்க்ல போய்ட்டு ஒரு அதுலயே ரொம்ப நாள் பண்ண முடியாது மேம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லே நம்மளுக்கு வந்து அது எப்ப கை குடுக்குன்னு தெரியாது
ம்
ஒரு கம்பெனி வுட்டு ஒரு கம்பெனி கல்ட்டி வுட்ருவாங்க
ம்
ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நல்லா சம்பாரிச்சிட்டு ஓனா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிர்லா
இல்ல இப்போ நா அதுதா கேக்கே இப்ப ஐடில வந்து ஓரளவுக்கு இப்ப எல்லாருக்குமே இப்ப எல்லாருமே ஐடி ஐடி ஐடின்னு போறாங்க ஐ டி ஃபீல்டுக்குள்ள ஒரு ஹை ரேஞ்சுல சால்ரி குடுக்காங்க தா ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களுமே ஆ கொஞ்ச ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்கள வந்து விட்டுட்டு அடுத்து ஃப்ரஷரா தான எடுப்பாங்க ஏன்னா அப்ப அவங்களுக் இப்ப வந்து இப்ப ஹை ரேஞ்ச்ல இருக்குறவங்கள விட அ ஃப்ரெஷரா வந்தவங்களுக்கு அவளுக் குடுக்குற சேல்ரிய விட ஒரு மூணு பேர்க்கு குடுத்துர்லா அத மூணு நாலு பேருக் குடுத் தர்லா அந்த மாரி யோ பண்ணிதான இப்ப அவங்களு அந்த ட்ரிக் தானே யூஸ் பண்றாங்க இப்ப ஐ டி ஃபீல்டு எல்லாமே ஆனா இன்னொன்னு அது வந்து அந்த கம்ப்யூட்டர்லயே இருக்றது வந்து இன்னோனு டிப்ரஷன்ல கொண்டு போய் வெச்சுரு அதிகமா
ஆமாங்க
ஆ ஒரு ஒரு டென்ஷன்லே இருக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்காது அந்த ஒர்க்க பத்தி யோசிச்சு அந்த ப்ராஜெக்ட்லயே இருக்கிறது என்ன சொல்றது அந்த சிஸ்டம்லயே இருக்கிறது கொஞ்ச கண்ணு விஷனு கொஞ்ச அஃபெக்ட் ஆகு கழுத்து வலி பேக் பெயின் அந்த மாரியு கொஞ்ச வரு க்குந் தான அந்த ப்ராப்ளமு இருக்கு ம் ம் அதுவுமே இருக்குது நார்மலாவே இப்ப இப்ப நெறையா இப்ப நாங்க டீச்சிங் ஃபீல்டுல இருக்கு உள்ள போம்போதே எங்ளுக்கே இப்ப எங்க நாங்க ஃபேஸ் பண்றது என்னன்னா பசங்க படிக்க மாட்டாங்க நாமலா சொல்லிக்கிட்டே இருக்கணு படிங்க படிங்கன்னு அந்த மாதிரி எல்லா இதுலயுமே ஏதாவது ஒரு இது இருக்கதா செய்யுது
ஆ அ
டைம் ஆயிருச்சுங்களா தம்பி
ட டைமு இருக்குங்ளே இன்னோ நீங்க அப்ப டீச்சருங்
ஆமா ஒரு ஒரு நிமிஷ இருக்குன் நெனைக்கிறே அ இன்னு ஒரு நிமிஷ இருக்குன் நெனைக்கிறே ம்
நீங்க டீச்சருங்களா
ஆமா நா மேக்ஸு மேக்ஸ் மேஜனு மேக்ஸ் மேஜர் கொ பசங்க சின்ன பசங்கதா கேக்கலா கண்டிப்பா ஆமா உங்களுக்கு எது வந்துச்சுனு தெரிலனு கேட்டுக்லா
டுவெல்த் வரியு எடுக்கிறிங்ளா மேம்
டென்த் வரைக்கு எடுத்துட்டுருந்தே சி பி எஸ் சி எடுத்துட்ருந்தே ஆனா நா டுவெல்த் வரைக்கு எடுக்கலா நா எம் எஸ் சி பி எட் டுவெல்த் வரைக்கு எடுக்கலா டென்த் து வரைக்கு எடுத்துட்டுருந்தே அந்த பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அப்டியே மேரேஜ் பிக்ஸ் ஆகவு அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டேம்ப்பா இப்ப பசங்க டியூஷன் அப்பப்ப வந்தாங்கனா இப்ப ஒரு டூ இயர்ஸா பாப்பா பிறந்ததுக்கப்றோ டியூசனு எடுக்கல குழந்தைங்கள வெச்ட்டு முடியாது அப்டின்னு அதுக்கு முன்னாடி வரைக்குமே வீட்ல வெச்சு பசங்கள படிக்க வந்தாங்க அப்புனா டியூஷன் எடுத்துட்டுருந்தே அவங்களுக்கு
ஸ்கூலுக்கு போறதுட டியூஷனே நல்ல இது ப்ராஃபிட் தான மேம்
ஆமா லன்ச் அது ம் என்ன சொல்றது நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா படிச்சு முடிச்சதுமே வேலையில ஜாயின் பண்ணப்போ என்னோட சேல்ரி வந்து கம்மி ஆ அப்போ இப்ப எம் எஸ் சி முடிச்சதுமே நா ஜாயின் பண்ணப் போ ஸ்கூல்ல ஃபைவ்தௌசண்ட்தா குடுத்தாங்க அதே மா அதே டைம் நா வந்து டியூஷன் எடுத்தே எனக்கு நா டியூஷன் எடுக்குற அமௌண்ட் வந்து நா வாங்குற சேல்ரிய விட எனக்கு அதிகமா இருந்தது
ஆமா மேம்
அதிகமா கெடைச்சது ஒரு பத்து பிள்ளைங்கனாலு எனக்கு அந்த வாங்கின ச சம்பளத்த விட எனக்கு இந்த டியூஷன்ல் வந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருந்துது அப் ஆஃபீஸ்ல எல்லாம கிண்டல் பண்ண தா செஞ்சாங்க நீ வி ஈவினிங் பிறகு உட்காந்து ஒரு மூணு மணி நேர உக்காந்து சொல்லி கொடுத்தாலே அதிகமா கெடைக்கு து பகல் முழுக்க இங்க உக்காந்து கத்துனாலு சம்பளம் கம்மியா தா இருக்கு அப்டின்னு சொல்லுவா அவங்களே சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க
ம் ம்
மத்த இத விட மேக்ஸுக்கு வந்து கொஞ்ச வேல்யூ ஜாஸ்தி தானே அ டியூஷன் ம சப்ஜெக்ட் வைஸ் ஆவு சரி டி இதனால தா டிமாண்ட் தானே அதனால கொஞ்ச
மேக்ஸ்னாலே ஒரு டஃப்பானா இது நெறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது மேம்
நா நா வந்து ஓப்பனா சொல்றே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ட விட வந்து எனக்கு அந்த மைண்டில ஏறாதில்ல அந்த பசங்கள தா ஓக் உட்கார வச்சு சொல்லுவே சின்ன சின்ன விஷய சொன்னாதா அந்த பேஸிக்கா அவங்க படிச்சுப்பாங்கறதனால அவங்கள தா உட்கார வச்சு ரொம்ப ஆ நாலா டென்த் எடுத்துக்கும்போது ஒரு அவனுக்கு கெல்லா ப்ளஸ்னுட்டு ப்ளஸ் மைனஸ்னுட்டு மைனஸ்லா தெரியாது அவனுக்கு அவன லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் உக்காந்து ரொம்ப புஷ் பண்ணி ஆ சின்ன சின்ன விஷயங்கள் அவனுக்கு சொல்லிக்கொடுத்து அவ பாஸ்ஸானா இப்பவு எனக்கு ஃபோன் பண்ணுவா அவ ஆ நா மேம்ன்னு சொல்ல மாட்ட அக்கான்னு தா கூப்டுவா இப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா நல்லாருக்கீங்களா எப்டி இருக்கீங்க வீட்ல ஃப பிள்ளைங்க எப்டி இருக்காங்கன்னா இப்போமே ஏன்னா அவன் மேக்ஸ்சே அவனுக்கு ஆகாது ஃபஸ்ட் டைம் அவ டென்த்துல பப்ளிக்ல அவ ஃபஸ்மார்க் எடுத்திருக்கா இப்போ வரைக்கு ஃபெயிலு டென்த்துல பப்ளிக்ல பாஸு அது அவனுக்கே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு இப்ப வரைக்கு என்ட்ட பேசுவா அந்த பைய
ஏ சிஸ்டர் கூட மேக்ஸ் சுத்தமா வரல
ஓ அப்டியா ஆ அதி அது வந்து ம் அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ரொம்ப புஷ் பண்ணியு பசங்கள படிக்க வைக்